ஹலோ சுமித்ரா எப்டி இருக்க
ஆ நேம் வேணா நம்ம நார்மலா பேஸ்லா
ஓகே
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா எங்யோ சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன் கேள்விப் பட்ட எங்க போனீங்க
நாங்கல சும்மா ரொம்ப போரடிக்குதுன் சொல்ட்டு ஆ மூணார் எங்க வீட்டுக்கு பக்கத்துலதா அப் வீட்டுக் பக்கத்துலனா மீன் ஸ் ஒரு டூ ஹார்ஸ் டிராவல் சேரி சும்மா அங்கப் போயிட்டு வரலாமேன் சொல்லி போயிட்டு வந்தோ
ஓ பரவால்லியே ஜாலியா இருந்துச்சா எப்டி இருந்தது அங்க குளிர் அதிகமா இருக்குன் நா கேள்விப்பட்டனே எப்டிங்க இருந்துச்சு
ஆ குளிருங்குறது வந்து அதாவது மாட்ரேட்டா இருந்துச்சு ரொம்ப குளுரு அப்டிங்கிற மாரி இல்ல ஆ மேனேஜ் பண்ற அளவுலதா இருந்துச்சு
ஓகே ஓகே ஓக் கே வேற இன்னு என்ன ஆ இல்லைங்க நா அங்க போனது கெடையாது நா பாத்தீங்கன்னா நா வேளாங்கண்ணி போயிருக்க அங்க வந்து சூப்பரா நல்லா இருக்கு நா போனதுன் பாத்தீங்கன்னா சின்ன வயிசுல நறையா எடத்துக்கு கூட்டு போயிருக்காங்களா எங்க அம்மா ஆனா எனக்கு தெரியாது ஆனா நா கொஞ்சோ வெவரந் தெருஞ்சு நா போன ஒரே எடோ வேளாங்கண்ணி கோயில் மட்டுந்தாங்க போயிருக்க வேற எங்கயு போனதில்ல ஆனா நறையா போகணு நீங்க சொன்ன அந்த எடோலா போய் பாக்கணுன் ஆச ஆ ஆனா இன்னு நா அங்கெல்லா போகல நா வேளாங்கண்ணி கோயிலு போனத பத்தி நா சொல்ற நீங்க மொதல்ல நீங்க போன எடத்த பத்தி கொஞ்சோ டீடெயில்லா சொல்லுங்க அது எப்டி இருந்தது வர தா முடில அத பத்தி நா கேட்டாவது ரசுச்சுக்குற
நாங்களா நாங்க வந்து எங்க எங்க ஊ ஊர்ல நா வந்து ஆ மூணாருக்கு நியர்பை தா சோ டூ ஹார்ஸ் டிராவல்னால நாங்க வந்து பைக்லயே போயிட்டோ ஏன்னா வந்து காரு அதுனா வந்து எக்ஸ் பென்ஸ் கொஞ்சோ கூட இருக்கு அதனால நானு எ ஹஸ்பண்டு எம் பையங்கல நாங்க மூணு பேரு பைக்ல போயிட்டோ பைக்ல போனா வந்து அங்க போகும்போதே நறையா இந்தது இருக்கு ஆ என்ன சொல்றது நம்ம மலை போட்டோ பாயிண்டு நறையா இருக்கு ஆ அது போ போது நம்ம ஒடல நம்ம ஒர் இதுப் பண்ட் அது என்னது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோ ஒரு ஒரு எடத் லை நின்னு ஆ அங்க நறையா டீ எஸ்டேட்டு அதல்லா இருக்கு வியூ பாயிண்ட்டு நறையா வெச்சுருப்பாங்க அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்லா இப்ப நீங்க ஒரு ஃபோட்டோ கிராபிய விரும்புறவங்களா இருந்தா அந்த எடோ உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு ரொம்ப புடிக்குங்க அந்த மாரி எடங்கள் வந்து நா டிவில பாத்துருக்க எனக்கு அதெல்லாம் பாக்க ரொம்ப புடிக்கும் அங்க ஒரு எக்கோ பாயிண்ட் கூட இருக்குன் கூட நா கேள்விப்பட்ருக்கே நம்ப ஒரு மாரி வேகமா கத்தி ஒரு பேர் சொன்னா அது வந்து திழும்ப கேக்கு அப்டின்ற மார் மாரி நா கேள்விப்பட்ட நீங்க அந்த மாரி அங்க போய் நின்னு எதாவது ஒரு பேர் சொல்லி கத்தி அந்த மாரிலா எதாவது பண்ணீங்களா அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்களே
ஆ நா நாங்க பண்ணோ அங்க வந்து எக்கோ பாயிண்டு நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு எடோ இருந்துச்சு அந்த எடத்துல நின்னுட்டு நம்ம சவுண்டா பேஸ்னோ அப்புன்னா வந்து கீழ வந்து ஒரு ஆறு மாரி இருக்கு அத தாண்டி மலைகள் இருந்துச்சு அந்த மலையில எக்கோ அடுச்சு நீங்க சொல்ற வோடு அப் அப்டியே உங்களுக்குத் திரும்ப கேக்கு ஆ நா வந்து மெதுவா பேஸ்ன அதனால எனக்கு வந்து இதா கேக்கல என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா கத்தி சொன்னாங்களா அப்டியே என்னோட நேம் வந் து திருப்பி மூணு எடத்துல கேட்டுச்சு இங்குட் டு இங்கிட்டு ஒருனே இங்கிட்டு நடுல ஒண்ணு சைடுல ஒன்னு மூணு சைட இருந்து இது முடுஞ்சோனே அது அது முடுஞ்சோனே இதுன் சொல்லி அடுத்தடுத்து கேட்டுச்சு அது கேக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி டிஃப்ரெண்ட் ஃபீல்லா ஆயிருக்குஸ்
உண்மையா நீங்க நீங்க சொல்லும் போதே எனக்கு வந் து அது ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு அந்த எடத்துல வந்து பாக்கணும் அந்த மாரி செய்யணுன்றதெல்லா எனக்கு வந்து ஆசையா இருக்கு நீங்க சொல்லும் போது நானே அங்க நின் நின்னு கத்தர மாரி ஒரு ஃபீல் எனக்கு வருது உண்மையா எனக்கு வந்து ரொம்ப புடிக்குங்க எனக்கு இந்த மாரி விஷ் யங்கள் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா என்னோட பசங்க எல்லா கொஞ்சோ எதுவா இருக்குறதுனால என்னால எங் யுமே போக முடில ஆனா அவங்க கொஞ்சோ பெருசான ஒன்னே நா என்ன பண்லான்டு இந்த மலைகள் இருந்து அருவி கொட்டுல்ல அது பாக்க எனக்கு ரொம்ப புடிக்கு இப்ப நீங்க சொன்ன இந்த மாரி இடங்கள்லா எனக்கு பாக்க ரொம்ப புடிக் க்கு நறைய பூக்கள் அந்த மாரி இயற்கையா இருக்குற விஷ்யங்கள் வந்து பாக்குறது எனக்கு ரொம்ப புடிக்கும் எனக்கு சுற்றுலா போகணுன் நறையா ஆசைதா ஆனா பசங்களுக்கு வந்து ரொம்ப லாங் டிராவல் பண்ணா ஒத்துக்க மாட்டது வாமிட் வருது அதனால வந்து கொஞ்சோ நல்லா பெருசாகட்டும் பசங்க அப்ப போய் பாக்கலா அப்டின்ற மாரி இருக்கு நீங்க சொல்றதே பாத்தீங்கன்னா நா அங்க இருக்குற மாரிதா இருக்கு இன்னு சொல்லுங்க அத பத்தி நறையா சொல்லுங்க நா இன்னு ஆர்வமா இருக்க
நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவானதா ஏன்னா வந்து சின்ன கொழந்தைங்களா இருக்கும்போது கூட்டிட் போனா அவங்க மறந்துருவாங்க ஞாபகோ வெச்சுக்க முன் முடியாதுல்ல நம்ம இங்க போனமா அங்க போனமா இது ஒரு கொஞ்சோ ஏஜ் ஒரு பத்து வயிசு அந்த மாரி மேல மேற்பட்ட கொழந்தைங்கள கூட்டு போனா அவுங்களுக் ஞாபகோ இருக்கு நம்ம இங்கியெல்லா போயிருக்கோ அப்டிங்குற போது அது வந்து அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்புளோர் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோமா இருக்கும்ல நம்ம அவுங் அம்மா அப்பா நம்ல இங்கெல்லா கூட்டிட் போயிருக்காங்க அங்கெல்லா நம்ம போயிருக்கோ அப்டிங்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க
உண்ம இப்ப நா சொன்னல்ல எங்க அம்மா சொன்னாங்கன் சொல்லிட்டு அவங்க சொல்வாங்க ஏ நீ என்ன எதுமே பாக்காத மாரி சொல்ட்ருக்க நா உன்ன அங்க கூட்டிட்டு போயிருக்கே இங்க கூட்டிட்டு போயிருக்கேன்னு நெறைய எடோ சொல்லிருக்கு சொல்வாங்க. ஆனா எனக்கு ஞாபகோ தெரிஞ்சு எனக்கு எந்த எடமு அவங்க கூட்டிட்டு போனது எனக் எதுமே ஞாபகோ கெடையாது. நீங்க சொல்ற மாரி ஒரு பத்து பதனோரு வயசு தாண்டி நம்ம அந்த பசங்கள கூட்டிட்டு போனா அவங்க இந்த எடத்துக்குதா போயிருக்கோ நம்ப இத பாத்திருக்கோ அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அத வந்து ஞாபகத்துல வெச்சிட்டு தன்னோட நண்பர்களோட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஆனா, நம்ம சின்ன வயசுலயே கூட்டிட் டு போயிட்டா அத மறந்துருவாங்கல்ல. அந்த ஒரு பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட்டு நானுமே அந்த மாரிதா. என்ன சின்ன வயசுல நெறைய எடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா எனக்கு ஞாபகோ இல்ல. அந்த வேளாங்கண்ணி கோயில் மட்டும் போனது வந்து ஆ அதுதா ஞாபகோ இருக்கு அந்த அனுபவமு ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு.
இப்ப நாம சொல்றத விட இப்ப நீ அம்மா உன்ன அம்மா இங்க கூட்டு போனே, அங்க கூட்டு போனேன்னு சொல்றத விட அந்த கொழந்த வந்து நம்மகிட்ட அம்மா நம்ம இங்கெல்லா போனமுல்லமா அப்டிங்கும்போது அது ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கு.
ஆமா ஆமா உண்ம சூப்பருங்க. நீங்க இன்னு அந்த மூணாறுல இன்னு என்னென்ன என்ஜாய் பண்ணீங்க சொல்லுங்க நா கேட்டுக்கிறே இன்னு.
மூணார்ல வந்து மாட்டுப்பட்டி டேம்னு ஒரு டேம் இருந்துச்சு. அங்க வந்து ஆ அந்த இ து அது என்னது நீர் இருக்கும்ல தண்ணிய சேமிச்சு வச்சு நமக்கு வந்து போட்டிங்கு இந்த மாரிலா இருந்துச்சு அது நாங்க போயிட்டப்ப போட் டிங் வந்து அ வைலபிள் இருந்துச்சு அங்க போட்டிங் போய்ட்டோ அது நல்லா என்ஜாய் பண்ணோ அது ஒரு நல்ல வேற லெவல் ஃபீலா இருக்கு
ஆ போட்டிங் சொன்னோனே எனக்கு ஒரு ஞாபகோ இருக்கு. நா வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து நா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேங்க கொஞ்சோ. அப்ப பாத்தீங்கன்னா பசங்கல்லா கூட அதுவு பசங்க கூட போனதுனால அங்க போனேங்க. பசங்களோட சேந்து வந்து எங்க ஊர் பக்கத்லே நாங்க வந்து பிச்சாவரம் இருக்கு. அங்க வந்து போட்டிங் போனோ. எனக்கு அந்த போட்டிங் ஞாபகோ ஞாபகோ இருக்கு. அது பாத்தீங்கன்னா நல்ல காடு மாரி இருக்கு அந்த காட்டுக்குள்ள போற மாரி அது அது ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு எனக்கு அது ரொம்பவு புடிச்சிருந்தது. அது பாத்தீங்கனா ஆழமே இருக்காது அந்த போட்டிங் போறோனா அதுல ஆழமே இருக்காது கைய விட் டு எடுத்தா ஃபுல்லா மணல் வரு. ஒரு வேள கால உள்ள விட்டா உள்ள போகுமா அது எனக்கு தெரியல. ஆனா கைலேந்து மண்ண அள்ற அளவுக்குதா அந்த தண்ணி இருக்கு. ஆனா அது என்ன ஒரு ஃபீல்னா நல்ல ஒரு நடு காட்டுக்குள்ளாற அந்த டிராவல் பண்ணிட்டு போற மாரி இருக்கு. ஆனா நாங்க ரொம்ப ஆ தூரமா போகுல போக போக பயமா இருந்துச்சு. கொஞ்ச தூரோ மட்டு போய்ட்டு நாங்க வந்துட்டோ. அந்த போட்டிங் அனுபம் எனக்கு இருக்கு. நீங்க எப்டில்லா ஃபீல் பண்ணீங்க தண்ணிலா கையை விட்டு வெளாடிட்டு போனீங்களா இல்ல நார்மலா என்ஜாய் பண்ணிட்டு எப்டி போனீங்கன்றத சொல்லுங்க.
அது நல்லா இருந்துச்சு. இருந்தாலு கொஞ்ச பயமாவு இருந்துச்சு. அப்போ பயம் இல்ல அடுத்து வந்து இப்போ ஒரு ரீசன்டா ஒரு நியூஸ் வந்துச்சு தெரியுமா போட்டிங் போன ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து நார்த் இந்தியால வந்து இதாய்ச்சுனு ஒரு அம்மா கூடோ கொழந்தைய கைல வச்சுட்டே இருந் அப்பதா ஆ த்தாடி இந்த மார்லா நமக்கு ஆனா எப்டி இருக்கு அந்த மாரி தோண ஆரம் பிச்சிருச்சு அதனால இப்ப வந்து போட்டிங்னாலே கொஞ்
உண்ம உண்ம அத நம்ப கொஞ்சொ பாதுகாப்பா அது போய்க்கணும். இப்ப நெறைய பாத்தீங்கனா எல்லாருமே கொஞ்ச ஆர்வ கோளாறுல நெறைய விஷயங்கள் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கனா இப்ப விட முன்னாடி கொஞ்ச ரொம்பவே இந்த மாரி இருந்தது. போய் சுற்றுலா போறோனு போயிட்டு ஆ ஓ மேலேருந்து தண்ணி அருவி கொட்டிட்டுருக்கற எடத்துல போய் செல்ஃபி எடுக்கறேன்னு அதுல க வி விழுந்து செத்து போறவங்க நெறைய பேரு நெறைய ஒரு ஐயோ என்னால இன்னுமே அந்த நியூஸ மறக்க முடிலைங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நா பாத்தது கொழந்தைய வச்சுட்டு செல்ஃபி எடுக்குறேனு எடுத்தவங்க கொழந்த மிஸ் ஆயி அதுல போய் விழுந்துருச்சு. என்னால அந்த விஷ்யங்கல்லா பாக்க அவ்ளோ அந்த பேரன்ட்ஸ்லா நா பக்கத்துல இருந்தாங்கனா அவுங்களே வேணுனு பண்ணிருக்க மாட்டாங்கதா இருந்தாலு அந்த மாரி விஷ்யலா ரொம்ப ரிஸ்க்கான விஷ்யோ அத பண்ணாம இருந்துருக்கலால. நான்லா அங்க இருந்தன்னா அவுங்கள பொலிச் பொலிச்சுனு ரெண்டு வச்சிருப்பேங்க. அந்த மாரி விஷ்யங்கள் தவிர்த்துட்டு இந்த சுற்றுலாங்கறது ஒரு இனிமையான ஒரு விஷ்யமா இருக்கணுமே தவிர கசப்பான விஷ்யமா ஆக கூடாதுன்றது என்னோட கருத்து.
நம்ம போறதே ஒரு என்ஜாய் பண்றதுக்காகதா. அத வந்து என்ஜாய்மெண்டோட வச்சுக்கணு. அத விட்டு ரீல்ஸ் எடுக்கறது இப்ப சோசியல் மீடியால நம்ம வந்து இப்டி போட்டாஆ லைக்ஸ் நெறய வரு வியூஸ் நெறய வரு அப்டிங்கற பேராசைல வந்து என்னென்னமோ பண்ணிட்டு உயிர வந்து குடுக்கறதுல வ ந்து ம் நெறயா யெ யெங்ஸ்டர்ஸ்தா இந்த மாரி விஸ்யங்கள்
ஆமா ம் அதல்லா இல்லாம இருந்தா ஓ கேதாங்க ரொம்ப இந்த சுற்றுலாங்கறதே ரொம்ப ஒரு இனிமையான விஷ்யம். அத வந்து எந்த அளவுக்கு லிமிட்டோட நம்ம என்ஜாய் பண்ணுமோ அந்த அளவுக்குதா பண்ணணு எனக்குதா இந்த வேளங்கண்ணி கோயில் போனது வந்து எனக்கு ரொம்பவு சந்தோஷமான ஒரு விஷ் யங்க. நா என்ன ஒரு நைன்த்தோ எதோ படிக்கும்போதுதா போயிருப்போன்னு நெனக்கிறோ. அப்ப அவ்ளோ என்ஜாய் பண்ணோ அவ் வ்ளோ அங்கயே இருந்து அங்கே தங்கி அங்கயே சமச்சி அங்க வந்து சங்கரா மீன்னு ஒரு மீன் விக்கிகுங்க ஃப்ஸ்ட் டைம் நா அங்கதா சாப்ட்டே எனக்கு அது இன்னு ஞாபக இருக்கு அந்த மீனு இப்ப அடிக்கடி நா அத வாங்கி சமைப்பே அத வாங்கி சமச்சி அங்கே படைச்சி அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கு சாப்பாடு போட்டு நாங்க சாப்புட்டு வந்தோ எனக்கு அந்த மாரி அனுபவ இருக்கு நீங்க அங்க டூர் போகுமோது சாப்பாடு எடுத்துட் போனீங்களா இல்ல நீங்க அங்க போய் வாங்கி சாப்ட்டு கேரளா ஃபுட்டு எப்டி இருந்த து அத பத்தி
நாங்க வந்து ஃபுட் எல்லா எடுத்துட்டு போகல ஏனா நாங்க வந்து டூ டேஸ் வந்து பிளான் பண்ணிட்டு போனோ அது வந்து நம்ம ஃபுட்டு் கேரி பண்ட்டு போகூடாது எப் போனாலு யூஸு கடையாது நாம போறதே வந்து வேற ஸ்டேட் டிக்கு சோ வந்து அந்த ஸ்டேட்டோட ஃபுட்ட வந்து நம்ம என்ஜாய் பண்ணணு அங்கயு போய்ட்டு நம்ம ஊரு ஃபுட்ட எடுத்துட்டு போறதுங்கறது கரெட்டா வராதுன்ட்டு நாங்க ஃபுட்டு் அந்த மார்ல்லா எதுமே எடுத்துட்டு போகல அங்க போனா வந்து கேரளா தான அந்த பெரிய பெரிய அரிசி அப்பற வந்து அவுங்ளோட டிஃப்ரெண்ட்டு மீன் கொழம்பு ஆ அவுங்களோட டேஸ்ட்ல அந்த ஆ நம்ம ஒரு டேஸ்ட்ல வப் போ அவுங்க ஒரு டேஸ்ட்ல வப்பாங்க அது அப்புற வந்து கடலக்கரியா அது புட் டு இதெல்லா நாங்க டேஸ் பன்னோ அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சி
அந்த டேஸ்ட்டு ஆ
தமிழ் ஃபுட்டு அங்க அவைலபுல தா இருந்துச்சி பட் நாங்க வந்து கேரளா புட் வந்து பிரிபர் பண்ணோம் ஏன்னா நம்ம சாப் சாப்டாத ஒன்னு தான ட்ரை பண்ணனும் இங்கயே சாப்டறதா இ போய் அங்க போய் எதுக் கு நம்மா அப்டிங்கிற இந்த மாதிரி நாங்க கே கேரளா ஃபுட்டு ட்ரை பண்ணோம்
ஓகே சூப்பர் சூப்பருங்க ஆனா அந்த மாரி வாய்ப் புலா எனக்கு எதுமே கெடைக்கல அந்த மாரிலாம் எனக்கு சாப்பணும்னு ஆச ஆனா அது வந்து சில பேருக்கு புடிக்கும் புடிக்காதுங்க சில பேர் போயிட்டு வேற ஃபுட்ட நம்ம சாப்படம் போது அதுல டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டு கும் அந்த த தமிழ்நாடுனா கேரளாவும் தமிழ்க்குள்ளதாங்க இருக்கு ஆனா அந்த கர்நாடகா சேந்ததா
இல்லங்க கேரளா வந்து நமக்கு இந்த சே நாகூர் கோவில் இருக்
குல அந்த பக்க ஓகே அப்டி இருக்கும்போது வந்து அவுங்க வந்து அதிகமா தேங்கா எண்ணெ யூஸ் பண்ணுவாங்க கரெக்ட்டா
ஆமா ஆமா
ஆ அந்த ஃபுட்டான உண்மையா ஹெல்த்தியானதுதா அந்த சாப்பாடு எல்லா ஹெல்த்தியான விஷய அதெல்லா சாப்டது நீங்க வந்து ரொம்ப சாப் சந்தோஷ நானே சாப் த்த மாரியத ஃபு பீல் பண்ற இன்னு நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலா
கண்டிப்பா நன்றி ம்
நன்றி